ஹலோ
சிஸ்டர் கேக்குதா சிஸ்டர்
இப்போ சிஸ்டர் இப்ப கேக்குதா
ஹலோ கேதுண்ணா ஆ இப்போ ஓகேங்க உங்களுக்கு ஆ எனக்கு ஓகேங்க ஓகே கிளியரா இருக்கு
ஓகே ஓகே சிஸ்டர் ஆ மூணு நாள் லீவ் எப்டி சிஸ்டர் போணுச்சு நா நல்லா இருக்கேன்
ஓகே நானும் சூப்பரா இருக்கேன் இங்க என்ன வெக்கேஷன் தானே த்ரீ டேஸ் லீவ் இருந்துச்சு ஒரே பசங்களோடவே டைம் போய்டுச்சு சும்மா லைட்டா கொஞ்சோ அவுட்டிங் போய்ட்டு வந்துட்டோம் இப்பென்ன நாளைக்கு ஸ்கூல் தானே முடிச்சுது அவுட்டிங் எல்லாம் முடிச் வந்துட்டோம் பசங்க வீட்லே இருந்தாலே அப்டிதான் எங்கேயாச்சும் போலாமா எங்கேயாச்சும் போலாமான்னு ஏதா கேட்டுட்டே இருப்பாங்க
ஆமா போர் அடிக்கும்ல அவுங்களு
ஆ அவ் அவங்களுக்கு எவ்ளோ நேரோ விளையாண்டாலும் மதியாக மாட்டிங்குது அப்பா என்னதான் எனர் ஜின்னு தெரியமாட்டேங்குது அந்த விளையாடுற விஷயத்துல மட்டும் எனர்ஜி டபுளா இருக்கு மத்த எதுலயுமே அந்த மாரி எனர்ஜிக்கு பாக்க முடியாது
ஆ ஓகே ஓகே சிஸ்டர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
இன்னிக்கு வந்து இன்னிக்கு சண்டே இல்லையா அப்போ இன்னிக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு எப் பவும் சமைச்சிட்டுதானே இருக்கீங்க இன்னிக்கு சண்டே கிச்சனுக்கு லீவ் விட்டுரு நம்ம ஹோட்டல்லயே ஃபுல் சா ப்டுக்கலாம் அப்டின்டாரா அதனால இன்னிக்கு காலையில இருந்தே கிச்சன் கிளோஸ்சு
தமிழ்ல
செம்ப இன்னிக்கு அதனால இன்னிக்கு புல் ரெஸ்ட்டோ ரெஸ்ட் கால்ல வெளியே போய்ருந்தோமா கால்லே ஹோட்டல்ல சாப்பிட்டோம் பின்ன மதியானம் சாப்பிட்டோம் இப்போ நைட்டு வந்து பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொன்னார் ஹோட்டல்ல வேண்டாம் வாங்கிட்டு வர வீட்ல எல்லாரு உட்காந்து சாப் டலாம் அப்டின்னு சொன்னாரா
ஓகே ஓகே சிஸ்டர் பிரியாணியாப்போ
ஆமா இன்னிக்கு சிக்கன் பிரியாணி தான்
ஆ ஓகே ஓகே பசங்களா என்ன பண்றாங்க சிஸ்டர்
எல்லா கடைக் போய்ருக்காங்க வாங்கிட்டு வரனு அவுங்க அப்ப கூட வண்டியில போய்ருக்
ஓ சேந்து எல்லாரு வெள்ல போய்ருக்காங்க
ஆமா ஆமா நா போல கொஞ்சோ ரெய்னியா இருந்துச்சா அப்ப பசங்க அன்னிக் இருக்க மாட்டேங்க வண்டி ஸ்டாட் பண்ணதுமே நா வரே நா வரேனு ஓடிடாங்க இப்ப ரெய்ன் கோட் போட்டு இப்பதா அம்ச்சி வுட் ருக்கே வந்துருவாங்க போ அங்க நீ உங்களுக்கு
மழ பே ஞ்சிச்சி அ காத்து இடி இதுல போய்டுச்சி அப்போ ரொம்பெல்லா பெய்யில சும்மா தூர்த்தல் தா போட்டுச்சி
அப்படியா ஒ இன்னைக்கு இங்க செம்ம மழங்க காலையிலந்தே நல்ல ஒரு மழ பெய்ந்தது உச்சிக்கு மத்யானத்துக்கு தா கொஞ்சோ வெயிலு
ம் ம் இங்க மழையே பெய்ய மாட்டேங்கிது சிஸ்டர் எதுமே பண்ண முடியில வெயில் ரொம்ப இன்னைக்கு அதிகமா இருந்தது
ஷோ அந் அந்த மாரி எல்லா பிரச்சன வரும்போதா ஹெல்த் இஷியூஸ் நெறைய வரு நமக்
ஆமா தண்ணி சத்து கம்மி ஆயிடுது
கண்டிப்பா நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா பசங்கள்க்கு நெறைய ஆமாமா ஃப்ரூட்ஸ் எல்லா நெறைய சாப்ட குடுங்க பசங்களுக்கு
சிஸ்டர் ஃப்ரூட்ஸ் இருந்தா மதியாண சாப்பாடு ராத்திரி சாப்பாடு எதுமே சாப்ட மாட்டாங்க அது
சாப்ட மாட்டாங்க அது தா பிர ச்சனையே இவுங்களுக்கு நம்ம ஏதாச்சி ஹெல்த்துக்கு நல்லதுன் எடுத்து வெப்போ இவுங்க அது அவுங்க ஆமா அவுங்க தோனன நேரோ எடுத்து சாப்ட்டுருவாங்க
அது அது ஃபுல்லா காலியானதுக்கு அப்புற தா மத்ததெல்லா சாப்பறாங்க இல்லனா வச்சி வச் சி அதே ஃப்ரி்ஜ ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி அதே செவ கொஞ் ஜில்லு படங்கி சாப்டுவோன்லா இல்ல அப்டியே எடுத்து வச்சி அப்டியே காலி பண்ணிறாங்க
ஐயோ அதுவு ரொம்ப
ஆ ஏதா சாப் பனாலு சிஸ்டர் அத சைடா வச்சிக்கிட்டு ஏதாவது நம்ம ஃபுல்லா சாப்ட்டுக்கனு அதையெல்லா செய்ய மாட்டாங்க
இதுக்குனே நா வாங்கிட்டு வரதே இல்ல வாங்கிட்டு வந்தா கரெக்டா அந்த ஒரு நாள் சாப்பிற மாதிரி
அச்சச்சோ பசங்கள மெயின்டென் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு போல
ஏ அவுங்கள பத்தி யோசிச்சி அவுங்களுக்கு செய்யறதே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு சிஸ்டர் கண்டிப்பா சொல்லுனுனா அதுதா
அதுதா அதனால நமக் கு நம்ளோட விஷ் இங்க எதுவு கரெக்டா பாத்துக்க முடிய மாட்டேங்கிது இவுங்க பின்னாலயே கரெக்ட் ஒரு நாளு ஓடிருது பின்ன எப்புடி
அப்டி இல்ல முடியில சிஸ்டர் அதெல்லா
இங்கியு அதேதா பிரச்சன எங்களுக்கு என்னைக்கு பின்ன எனக்கு ரெஸ்ட் ஆ இருந்துனால எந்த பிரச்சனையு இல்ல பசங் கூடயே அப்டியே ஜாலியா நாங்க இருந்துட்டே எனக்கு அதனால இன்னைக்கு பெருசா கஷ்ட தெரியில
நாளைக்கு தான பெரிய இது திங்ககெழம கால்ல ஸ்கூல் கெலப்பறதா பெருசு
நாளைக்கு நாளைக்கு பாருங்க இவ்ளோ நாளு லீவ் இருந்துச்சி டக்கு டக்குன் நேரத்யே எந்திரச்சி வந்துட் டாங்க நமக்கு செரி கொஞ்ச நேரோ நம்ம தூங்கலான் நெனச்சி போய் படுத்தா அலாரம் வச்ச மாதிரி எந் திரிச்சிறாங்க கரெக்ட்டு ஷார்ப்பா ஆறு மணிக்கே
மத்தியாணோ சித்த நாளே படுக்கலாலா சிஸ்டர் மதியானத்துல சுத்தமா படுக்க வுட மாட்டேங்கிறாங்க அப்டியே
ஐயோ முடியவே முடியாது ஆமாமா இவுங்க பாட் டுக்கு எந்திரிச்சி சாப்ட்டு அப்டியே வெளையாட போனு போயிருவாங்க நம்ம இதுக் புள்ள இப்பிடி நம்ம திரிஞ்ச எல்லா ரெடி பண்றதுக்குள்ள நமக் போதுன் ஆயிரு
அந்த டிவிய ஒரு சைடு கத்த வுட்டுக்குறாங்க ஃபோன் ஒரு சைடு இருக்கு அவங்க ரெண்டு பேரு ஒரு சைடு அடிச்சுக்கிறாங்க அவங்க அடிச்சுக்கிறாங்க அது உக்காந்து கூட பாக்கறதில்ல அவங்க ஒரு சைடு அடிச்சிக்கிறாங்க டிவி ஒரு சைடு அலருது ஃபோனு ஒரு சைடு அலரிகிட்டு இருக்கு
ஐயோ இதேதா எல்லா வீட்லயு இப்டிதா இருக்கு டிவி போட்டா டிவிக்கு ரெண்டு பேரு சண்ட போட்டுறாங்க சரின்னு ஒருத்தருக்கு ஃபோனை குடுத்தா அதுக்கு ரெண்டு பேரு சண்ட ரிமோட் சண்ட ஆமா மா அ அதுதா மெயின் பஞ்சாயத்து தே அதுலதா வர்றது அவனே ரிமோட் வச்சிருக்கான் ஏன் நான் வைக்க கூடாதா அப்டின்னு ஒருத்தர் கேப்பாங்க
ஆமா ஏ ஏ அவ மட்டுமே பாத்துட்டு இருக்கான் அவளுக்கு புடிச்சது அவ மட்டுமே பாக்குறா நாலா எப்ப பா அப்பனா அது ஒரு இது
ஆமா என்னோட பையனு அப்டித்தா சொல்லுவா நம்ம சின்ன பைய இருக்கனால அவனுக்கு கொஞ்சோ சப்போர்ட் பண்ணிட்டா இவன் என்ன பண்ணுவா ஓ அவன் மட்டுதா உங்க பையனாமா நான் உங்க பையன்ல்லியா எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்களேம்மா அப்டின்னு அவனுக்கு வருத்த வந்ரு
அ அதுவு இல்லாம அதுவு இல்லாம பாத்தீங்கன்னா உங்க பையனாவது கேக்குறா என் பொண்ணு மூஞ்ச இலுத்துட்டு வந்து ரூம்ல உக்காந்துக்குவா
ஐயோ கோவம் இப்புள்ள
உம் ச அப்டியே மூஞ்ச இலுத்து வந்து உக்காந்துரும் பெருசு நான் அவளுக்கு சரி விடுமா நம்ம தங்கச்சி சிதான விடு அப்டின்னா ம் அப்டின்னு ஒரு வெடுக்குன்னு அவ கைல கு டுத்துட்டு இல்லன்னா தூக்கி பெட்ல போட்டுட்டு வந்துருவாங்க அவங்க பாட்டுக்கு வெளில
பாருங்க இந்த வயசுல என்ன கோப பாருங்க
அ எனக்கு என்னைய மட்டு சொல்லுங்க நான் மட்டு தான் எதாவது ஒரு இடத்துக்கு போவோம் சின்னவங்க அடம் புடிக்கிறாங்கன் வச்சுக்கோங்களே பெரியவல வந்து பாப்பான் ஒரு வார்த்ததா சொல்லுவே உடனே என்ன பண்ணுவாங்க ன்னா ஏ நா தா விட்டு தரணுமா சரி விட்டு குடுத்துட்டு போற போ அப்டின்னு அ கொஞ்சோ கூட யோ சிக்க மாட்டாங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோ நம்ம தா விட்டு குடுக் குடுக்கனுங்கறதே கெடையாது ஏ இப்ப என்ன நா தா விட்டு குடுக்கணுமா ச விட்டு குடுத்த இன்னு எவ்ளோதா நா விட்டு குடுக்கணு அப்டின் கேப்பா
ஐயோ பாவ இல்லைங்களா பாவ இந்த மூத்த பொண்ணுங்கதா ரொம்ப அடிவாங்கறாங்க போலருக்கு ஒரு
நானும் நானும் என் வீட்டுல மூத்த பொண்ணுதா அவ என்னோட சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னதா பாத்து பாத்து கவனிச்சுகிட்டாங்க இன்ன வரைக்கு எ தங்கச்சி போட்டி போடுவா ஒன்னதா பாத்து பாத்து கவனிச்சுகிட்டாங்க நீ தா வீட்டுக்கு செல்ல பிள்ள உனக்கு தேவையானதெல்லா அப்பப்ப கெடைக்கு
ஆமா மூக்குக்கு மேல இன்னமு என் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருப்பா உனக்கெ ன்ன உனக் கென்ன கஷ்ட அவங்க இருந்த வரைக்கு ஒன்னதா தாங்கு தாங்குன் தாங்குனாங்க அப்டிங்குவா
அப்பா அம்மா இருந்த வரைக்கு அவங்கதான் எங்கள தாங்கு தாங்குன் தாங்குனாங்களா அவங்கள கவனிக்க மாட்டாங்களா
ஆ நம்மதா
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
தவர் கேப்பா விட்டு குடுத்துரு சரிக்கா
சவுண்ட்டு கொஞ்சோ கம்மியா கேக்குது சிஸ்டர்
அ இப்ப ஓகே வா கேக்குதுங்ளா
ஆ ஓகே ஓகே ஃபோன வச்சுட்டு பேசுற மாரி இருக்கு ஆ ஓகே ஓகே து
அங்க தா போயிட்டு இருக்கே லொக்கேஷன் மாறி போய்டே
செரி செரி செரி ஒரே லொக்கேஷன்லயே இருங்க இல்லனா நம்ம என்ன சிஸ்டர் என்ன சிஸ்டர்னு கேட்டுட்டு இருக்கணு
ஹலோ